மதியமா
சொல்லுத்தங்கச்சி
நல்லா இருக்கீங்களாங்கண்ணா
நா நல்லா க இரு தங்கச்சி
ம் சரி சரிங்கா உடம்பு சரியங்கள இல்லலைங்களாண்ணா
இல்ல உடம்பு சல்ல நைஷ் இங்க சென்னையில ஒர்க் பண்ற
சரி சரிங்கண்ணா
என்ன சொல்லது
சரி சரி சரிங்கண்ணா சாப்டீங்களானா
சாப்டேன் நீங்க சாப்டீங்களா
அஹ் சாப்டேன்னா மதிய உணவு
இல்ல தங்கச்சி இன்னும் சாப்ல
சரி சரி நா இனிமேல் தான் தான் இனிமல் தான் சாமி கும்பனும் நா சாமி கும்ட உன்னனே தாங்க ந சாப் உண்ணோ
என்ன செய் நீ இங்க என்ன பண்றீங்க
நானு இப்பதாங்க அண்ணா நா கல்லூரி படிப்பு படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல இருக்கேங்னா
ஹம் சேரி
சேரிங்னா உ உங்களுக்கு சமைக்கல்லா புடிக்குமாங்கண்ணா
ஆஹ் புடிக்க தங்கச்சி நீங்க என்ன சமைப்பீங்க
நா பாத்தீங்கன்னா வெஜ்ஜி எல்லா நல்லா சமைப்பேங்னா
சேரி காரகோழம்பு எப்டி சேய்னுன்னு தெரியமா தங்கச்சி
எது என்னதுங் கார்
காரக்கொழம்பு இந்த கத்திரிக்கா பால் கொழு கட்டியில்ல கார கொழும்புது
ஆஹ் அது தெரியாதுங்களேனா
உம்
எப்டிங்னா செய்வாங்க அத
தெரிலயே உங்ளுக்கு தெரிமான் கேட்ட
ம் ஹும் எனக் தெரியாதுங்னா நா ப ஆ சாம்பார்லா வெக்க தெரியுங்னா சாம்பார் ரசம் சாம்பார் பாத்தீங்னா மொத ஒரு குக்கர்ல பருப் ப்ப நல்லா வே வெச்சுருவேங்கனா பருப்பு மொத பாத்தீங்க அப்டினா பருப்பு போட்டுக்கணுங்னா பருப் உப்பு போட்டுட்டு அளவோட வேணுமாங்னா பொதுவா ஜென்ரலா சொன்னா போதுமாங்னா உங்களுக்கு மட்டுனா நீங்க ஒரு குட்டி டம்ளார் ல ஒரு
ஒரு எத்தின் க்ளாஸ் தங்கச்சி பருப்பு
ஒரு அர டம்ளர் போடுங்க போதுங்கனா நம்ம டீ குடிப்போம்லைங்கனா தேனீர் குடிப்ப அதுல அந்த டம்ளர்ல ஒரு அர டம்ளர் மட்டு போடுங்கய்கனா
சேர் தங்கச்சி
அ போட்டுட்டு தண்ணி நல்லா ஊத்திறிங்கனா தண்ணி ஊத்தி டு மஞ்சள் போட்டு வெளக்கண் டம்ளர் பாத் தண்ணி பாத்தீங்னா ஒரு நாலு டம்ளர் ஊத்திருங்கங்னா ஆ
ஏ அது
என்னா சாம்பார் தானேங்னா வெக்க போறோ நமக்கு தண்ணி வேணும்ல்லைங்கனா
நா தண் தண்ணி அப்பறமா ஊத்தலா தண்ணி அப்பறமா ஊத்தலால்ல
ஆ ஊத் மொத வந்து வாஷ் பண்ணிக்கணுங்னா தண்ணி ஊத்தி
அது அது அது தெரியு அதுல தெரியு அது அது
சேரி சேரிங்ணா ஆ கழவுணோனதுக்கு அப்றோ பாத்தீங்க அப்டின்னா தண்ணி ஒரு நம்ம பருப்பு போட்டோம்லைங்கனா பருப்பு போட்டதுல நாலு டம்ளர் தண்ணி ஊத்தனுங்னா தண்ணி ஊத்திட்டு எண்ண வள ன ஊத்தவனா வெழக்கெண்ண எதுனாலனா மஞ்சள் போடுறோமுல்லைங்கனா மஞ்சள் போறனால குக்கர் முழுக் க மஞ்ச மஞ்சேனு ஆவக்கூடாதுனு வெளக்
ஓ வெள்கெண்ண ஊத்னா அது மேல மேல குக்கர்ல அந்த விசிலுக்கு பக்கத்துல மஞ்சள் மஞ்சலா அதனால வெள்க ஓகே ஓகே டன்
ஆ அதுல பாத்திங்னா தக்காளி ரெண்டு தக் காளி போட்ருங்கங்னா
கட்டு எத்து நாய் சிறிசா கட்னு
ஆஹ் முழுசா போட்டாலுஞ் சேரிங்களானா முழுசாவே அப்டியே போட்ருங்க அத ஏ கட் பண்றிங்க ஆஹ் பூண்டு போடணுன்னா பூண்டு சும்மா ஒரு ரெண்டு பல்லு மட்டு டு போடுங்க போது
ரெண்டு பல் மட்டூ சேரி சேரி ஓக் கே பல்லு போட்டுட்டு உம் அது உம் அனக் எத்தன விசில் தங்கச்சி
விசில் எந்த ளளவுக்கு நீங்க விசில் வுட்றீங்ளோ அந்த ளளவுக்கு கொழம்பு நல்ல அ இது பருப்பு நல்லா வெந்திருக்குங்னா ஒரு மினிமம் பாத்தீங்க அப்டின்னா நாலு அஞ்சு விஷ் சுலு விட்ருங்கைங்ணா ஆனா ரெண்டு விசில்லியே நல்லா வெந்ருக்கூ ஆனா பருப் பருப்பா இருக்குங்ணா ஒரு நாலு அஞ்சு விசிலு விட்டீங்க அப்டினா நல்லா கொலஞ்சுருங்னா. குழஞ்சுதுனா நமக்கு நல்லா இருக்கு கொழம்பு டேஸ்ட்டா இருக்குங்ணா. அப்றோ இன்னோரு பேன் எடுத்துட்டு தண்ணி ஊத்திக்கோங் இது காயெல்லா வெட்டி வெச்சுக்கணுங்ண்ணா. தண்ணி இல்ல காய் வெட்டி வெச்சுக்னு
ன்னென்ன காய்க்கு தங்க்ச்சி
மொத இந்த குக்கர்ல போட்டு நல்லா வேவை இல்ல இல்ல தண்ணின்னொனே டக் டு நீங்கேக்க ஆரம்மிச்ட்டீங்ளா அதனால நா
உம் ம் சே சேரிங்க சொல்லுங்க ஃபஸ்ட் சேர் என்ன என்ன வேணா தா காய்கறி போட்லாமா
என்ன வேணாலு போட்லாங் கத் த்ரிக்கா போட்லா வெண்டங்கா போட்லா நீர்பூசணிக்கா போடலா
அஹ் நீர்பூச்ணிக்கா பருப்புக்கா
ஆஹ் சூப்பரா இருக்கு நீர்ப்பூசணிக்கால நீங்க என்ன செய்வீங்க
எனக்கு அது பூசிணின்தா தெரியு இதென்ன நீர் பூசிணிக்கா
வெள்ள பூசணிக்கா தெரியுங்ளா
ஆஹ் சேரி அது தெரியு இன்னு
கான் சொல்வாங்க
ஆஹ் டன் சேரி சே நானு பூசாம பூசி செல்வது சேர்னா சேர் டிஃப்ரெண்ட்டா ஆமா ஆமா ஆமா அதுன்னாச்சு உங்க தங்க்ச்சி ஆஹ் ஓ இது வெச்சு பாரு ப்ப பருத்த சாதம் செய்யலாம்
ஆஹ் சூப்பரா இருக்குங்கண்ணா
ஆஹ் ஹஎங்களுக்கு தெரியாம போயிர் இது இந்த நீல் பூசி இங்க எதுக் உடம்பு நல்லா இருந்தா நல்லா இருக்கும்
இதுல ஜூஸ்லாம் போடலாங்கண்ணா
எதுக்கு உடம்புக்கேடு உடம்புக்கு எதுக்கு ஏசி
நீங்க வாட்டரு தர்பூசணி சாப்பிடுவீங்களா
ஆ ஆமா
தர்பூசணிக்கு ஈக்குவல் இதுவோ தண்ணி தாகம் டக்குனுு அடங்கும்
ஓஓ அதுனால சர் சர் ஓகே ஒகே சொல்லுங்க சொல்லுங்க சாம்பார் சாம்பார் ஏது வாங்கட்டேன் ஒரு நாலு வீசுல அஞ்சு விசில் ஏடிடுச்சு இறக்கி வச்சுட்டேன் ந ஆஹ் வச்சிட்டேன் நா இறக்கி வச்சிட்டேன் ஆமாஆமா
பீச்சுக்கணும் என்ன காய்ப்போட போறீங்கே
ஒரு கை க க கத்திரிக்கா ஆஹ் கத்திரி ஒரு ஒரு உள்ளங்கிழங்கு
ஆஹ் உள்ளக்கிழங்கு போடலாங்கண்ணா அஹ்்எத்தன உங்களுக்கு நீங்களே ஒரு ரெண்டு கத்திரிக்கா குட்டி கத்திரிக்கா ஒரு உள்ள கலங்க போட்டுக்கோங்க இல்ல ரெண்டு உள்ளக்
இது இ இன்னா கத்திரிக்காவே பச்சை நெறத்துக்கு வெட்டி இருக்காங்களா இல்ல இன்னொரு கத்திரிக்காவா எந்த கத்திரிக்கா
உங்களுக்கு ரெண்டு கத்திரிக்கா போதும்ல நீங்க ஒரு ஆளுக்கு தானே
இது அது தெரிஞ்சி தங்கச்சி என்கிட்ட கத்திரிக்கா டிஃபரண்டா இருக் தொல்ல ஒரு பிள்ள அது என்ன தேக்கிற
இல்ல இல்ல போடலாம் ரெண்டையுமே போடலாம் கத்திரிக்கா முருங்கா போடலாம் கத்திரி கா பீன்ஸ் போடலா
நம்ம வீட்ல என்ன காய் இருக் உட்காரு எடுத்து போட்டுக்கலாம்
சேரி சேரி உள்ளக்கெழங்கு அதுல போட்டோம்னா நல்லாருக் குல்ல என்னாச்சு
கு சூப்பரா இருக்கு
உம் சேரி சேரி சொல்லுங்க உம் டைம் முடிஞ்ச்சு டைம் முடியப்போது சேரி தெர்லைங்
டைம் முடிய போதுங்க ரெண்டு கத்திரிக்கா ரெண்டு உள்ளகெழங்கு போட்டுக்கோங்க அப்ற மொத வெங்காய வெங்காய அரிஞ்சு வச்சுக்கணு அப்பற பாத்தீங்க அப்டினா வெங்காய மெய்ன் ஒரு பெரிய வெங்காய அ அரிஞ்சு வச்சுக்கோங்க போது எண்ணெ ஊத்தி கடுகு போட்டு அப்பற வெங்காயம் போட்டு நல்லா வதைக்கணு வதக்குனதுக்கு அப்பறமா நம்ப கத்திரிக்காய் இது நம்ப காய் அரிஞ்சு வச்சிருக்கோம்ல
ஆமமா அது வணக்கலாமா வணக்கணு கொஞ்ச இந்த தொன்னையெல்லா சேரி சேரி ஒரு கொ
டிங்ளா அத ஓப்பன் பண்ணி நம்ப வணக் ஆஹ் அதுக்குள்ள நீங்க ஆட் பண்ணிட்டு ஒரு மொலகாஸ் உ சாம்பார் பொடி தெரியுங்ளா
ஆஹ் ஆமா
சாம்பாரு பொடி ஒரு ஆர ஸ்பூன் புட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுட் ட்டு நல்லா கிண்டிக்கணும்னா கிண்டி திரும்ப மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டீங்கன்னா சாம்பார் ரெடி
வே கொண தங்கச்சு
ரெண்டு விசல் விட்டீங்கன்னா போதுங்கன
இல்ல அது வங்க வெங்கா எகுது சட்டில வா வா
அதுல பாத்தே அது வணங்குற வரைக்கும் நா வணங்குற வரைக்கும் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் நல்லா வணக்கண உங்களுக்குன்னு ஒத்தாளுக்குன்னு க பாத்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் இருந்தா போதும்னா
ஹ அது எத்த எத்தன நிமிஷம் கொதிக்கவைக்கணும்
அஹ் என்னதுங்க நா
கொடிக்கு வக்கணும்ல
கொதிக்க எல்லாம் வைக்க தேவை இல்லன்னா அதா நம்ம குக்கர்ல போட்டு விசில் விட்டுறோம்லலை
ஆமா அப்படி போட்டு பரவால அப்படிய போட்டு ஆஃப் பண்ணிலாமா அதுகோசம் ஆஹ
ஆ
காரெட் பொரியல் தெரியுமா தங்க
ஆஹ் கேரட்ல்லாம் செய்வேங்கண்ணா நீங்க அண்ணா உங்களுக்கு என்ன சமைக்க தெரியும்
எனக்கு ஏ இந்த இந்த புலிசாதம் ஆஹ லெம ரைஸ் ஸ்ஏ அது மாதிரி தா செய்ய தெரியும் சரி இந்த சாதம் ரைஸ் வேக வச்சுட்டு ஆஹ் அந்த என்ன ஊத்திட்டு கடுகு போட்டு லெமன் போட்டு கொஞ்சம் புளியும் போட்டு ஆ கொஞ்ச நேர வே கோச்சுட்டு ஆஹ் வைட் ரைஸ் உப்பு விட்டு வடக போட்டா முடிச்சு தங்கச்சி
சரி சரிங்ண்ணா அதுல தாலிக்கைல கள்ள பருப்பு போட்டீங்கன்ணனா நல்லா இருக்குங்கண்ணா
ஆ இது ஆ செரிங்க தங்கச்சி
அது போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமா இருக்கும் அப்புறம் மொளகா கிள்ளி போடணும்
எனக்கு சரியா தெரியாது நான் மட்டும்தான் இருக்கே வீட்ல அதனாலதான் கேக்
சரி சரிங்கண்ணா இது நான் சொல்ற மாதிரி ட்ரை பரவலேங்கண்ணா இதெல்லாம் நானே ஒண்ணு தெரி தெரியாம உங்கள மாதிரி தாங்கணா செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் எங்க அம்ம எல்லாம் பார்த்து இப்படி செய்யாத இப்படி செய் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அண்ணா எனக்குமே இன்ன வரைக்கும் எனக்கு அந்த நான் இதெல்லாம் செய்ய தெரியும் அப்படிங்களா சரி சரி
ஓ நான் நீச்சல்லான் சேர்த்துடனுமா தங்கச்சி
என்னதுங்கண்ணா நான்வெஜ்லாம் சுத்தமா தெரியாது தெரியாதுங்கண்ணா
ஆ
ஏஹஹ நான்வெஜ்ஜே எனக்கு சமைக்க தெரியாதுங்கண்ணா
ம்
ஒன்லி நானு சைவம் மட் டு ந்தாங்கனா
சேரி சேரி அது தப்பா நினைச்சிக்காதிங்கோ இந்த சமையல் பத்தி எனக்கு தெரியாது வீட்டு நைட்டு தனியாதான் இருக்கு செஞ்சு எங்க எங்க தெஞ்சுட்டுதான் செய்வேன் நான் மட்டும்த்தானே சாப்பிடுவேன் பசி ஆடினா போனோஸ் நம்பர் சொண் நால
சரி சரிங்கண்ணா இருந்தாலும் ஆ புரியுதுங்கண்ணா ஆ புரியுதுங்கண்ணா புரியுதுங்கண்ணா
சரி அதநால்ல கேக்கறன் தாயி
இல்ல இல்லலைங்கண்ணா எனக்கு நல்லாவே புரியுதுங்கண்ணா
இ மத்தவங்கிட்ட பேசும்போது தக்குி திக்கி பேசுறேன்ல்ல அந்தனால உங்கிட்ட கேன் நல்லா தெளிவா பேசுறேன் நான் உங்க
ஆ நல்லா தெளிவாதாங்க நா எ்கிட்ட பேசுறீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்கண்ணா எனக்கு நல்லாவே புரியுதுங்கண்ணா ஆ சரிண்ணா
வேற அப்பா அம்மா லாம் எப்படி இருக்காங்க தங்கச்சி அப்பா அம்மா லாம் நல்லா இருக் ங்கலா வீட்ல நீங்க நீங்க
ஆ சரி அடுத்த தலைப்புடன் மீண்டும் சந்திப் பூங்க நா நம்மளுடைய நேர அளவு முடிந்து விட்டது
நன்றி